ஹலோ
ஆ கேளு அப்றோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க சார் கேக்குதுங்
ஆ சொல்லுங்க
ஆ வணக்கங் ஆ எப்பிடி இருக்கீங்க நீங்க எப்புடி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க
ஆ நாங்கால்லா நல்லா இருக்கோ சார் என்ன பண்றிட்டு இருக்கீங்க நீங்க
நா இப்போத்தா டீ குடிச்சினு பால்கனில நின் நிக்குறோ
ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க
பண்ல இப்போதைக்கி வொர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்கே.
ஹலோ
இது ஹலோ கேக்க மாட்டேங்குதுங்க
ஹலோ கேட்குதா மேடம்
ஹலோ
ஹலோ ஆ வந்து பாத்துட்டே இருக்கே சரி
நீங்க பேசுறது சவுண்டாவே கேக்க மாட்டேங்குதுங்க
ஹலோ
ஹலோ
இப்போ கேக்குதா
ஆ கேக்குது ஓக்கே ஓக்கே என்ன ஒர்க் பண்ணிட்ருக்கீங்களா காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா என்ன பண்ணிட்ருக்கீங்க
காலேஜ் முடிச்சுட்டு மூணு வருசமா ஜாபு சர்ச் பண்ணிட்டே தா இருக்
ஓ என்ன முடிச்சிருக்கீங்க
பி பி ஏ
அ எம் பி ஏ எல் அ
பி பி ஏ அ ஆமா
ஓக்கே ஓக்கே நல்ல கோர்ஸ் தாங்க ஆ ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்ருக்கீங்களா சார்
ஒன்னு செட்டாவ மாட்டேக்குது
ம் ம் ம் ஏதா அடிஷ்னல்லதா கோர்ஸ் பண்ணீங் ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதா அட்டென் பண்ணீங்கன்னா அது அப்டியே ரிலேட்டிவா எடுத் திங்னா கம்பெனில இன்ட்ரிவ் அட்டென் பண்ணீங்க எதா ஜாப் கெடைக்கு இல்லங்
அது இல்ல நாந்தா எதுவு படிக்களையே து அந்த இத வச்சு நா அட்டன் பண்ண எல்லாமே ம் செலக்ட் பண்டாங்க எல்லாமே ஓக்கே பண்றாங்க சேலரி பேக்கேஜு எல்லாமே சொல்ட்டா சொல்லி சொல்லிட்டு நாளைக்கு வாங்க சொல்லிட்டு கால் பண்றேன்னு சொன்னாங்க நாளைக்கு
ஓக்கே ஓக்கேங்
என்ன கால் பண்ண மாட்ற
ம் கால் ஃபார் லெட்டர் ஒன்னு வரல ஏதோ கால் பண்ண மாட்டேங்றாங்க
ஆமா
நீங்க இல்லன்னா ஒரு சொந்தமா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்லங்
என்ன ஆ பண்ணுவ ஆனா செட்டாவ மாட்டுது
ம் ம்
யார்னா எஞ்சி உதவி செய்ணு யாருமே செய்யில
உங்களுக்கு எந்த மாரி ஃபுட்டு புடிக்கு
எப்டி ஸ்வீட்லயா
இல்ல இல்ல நார்மலாவே நீங்க சாப்புடுறது மார்னிங் என்ன சாப்ட்டீங்க ம லஞ்ச் என்ன சாப்ட்டீங்க
மார்னிங் தோச சாப்ட்டே லஞ்ச் வந்து தக்காளி தொக்கு முட்ட ஓடிச்சி சாப்டே
ஓக்கே நாங்க காலையில வெஜிடேபிள் பிரியாணி ஆ மதியமு அதுதா சாப்ட்டே
ம் நைட்டுக்கு
நைட்டுக்கு தோச தா ஊத்த போறங்
அப்ப தெர்லீங்ளா நீ
ஹலோ
நீங்க படிச்சிர்க்கிங்ளா
இல்லேங்க நா வந்து ஹ ஹவுஸ் மேக்கரா இருக்கே பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க குட்டி பசங்க சார் ஒர்க் பண்றாரு பி இ முடிச்சிருக்காரு அவரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்காரு நா ஹவுஸ் மேக்கரா இருக்கேங் கொழந்தைங்க பெரிய பைய எல் கே ஃபர்ஸ்டாண்டர்ட் படிக்றா சின்ன பைய யூ கே எல் கே ஜி போறா
அது பாக்றதேக்கே கரெக்டா இருக்கும்
ஆமாங்க இப்பதா கொஞ்சோ ரிலீஃப் கடச்சிருக்கு
நா ஸ்கூல் போமோதுலா நம்போ வீக்காயிருப்போம்
உங்குளுக்கு எந்த மாரி ஃபுட்டு புடிக்கும்
இச்சிக்கன் ரைஸ்
ஓ சிக்கன் ரைஸ் புடிக்குங்ளா நீங்ளா சமைப்பீங்ளா வீட்ல
சமைப்ப ஒரு வாட்டி சமச்சிருக்க
சமச்சுருக்கீங்ளா என்ன சமச்சுருக்கீங்க
எஸ் நானே ஹோம் மேடா டிஷ்ஷஸ் செய்வ அ டெஸ்ட்டு ஓகே
அ சிக் சிக்கன் ரைஸுங்ளா
சிக்கன் பிரியாணிஸ்
சிக்கன் பிரியாணி நல்லா வந்துச்சுங்ளா
ஆ வந்துச்சியானா பட் ஓகே
பட் ஓகே உங்ளால சாப்ட முடியில வீட்ல அம்மா அப்பா எல்லா சாப்ட்டாங்க நீ என் வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் சாப்ட்டாங்ளா
சரி அப்போ அம்மா அப்பாலா சாப்ல நா என் கசின் சிஸ்டரு ஆமா என் கசின் பிரதரு அப்மா வந்து என் அண்ண பைய
ஓ ஒ ஓகே ஓகே வீட்ல பிரதரு சிஸ்டர்ஸ்ல்லா இருக்காங்ளா
இருக்காங்க மூண் அண்ண ஒரு அக்கா
பா மூண் அண்ண ஒரு அக்கா அஞ்சு பேருங்ளா கூட பெறந்தவங்க
அ நா தா அஞ்சரம்
ஆ எல்லாரு என்ன ஒர்க் பண்ணிட்ருக்காங்ளா என்ன பண்ணிட்ருக்காங்க
அர அண்ண வந்து சிக்கன் ஷாப்பு ஓனா வச்சுருக்காரு
அ ஓகே ஓகே
டூ வீலர் அட்வான்ஸ் புக் பண்ணாரு ரீசண்டா சிக்ஸ் மந்த்தா ஒர்க் பண்ணியிருக்க
ம்
மூணாவ்து அக்கா அவுளுக்கு மேரேஜ் ஆய்ச்சு நாலாவ்து அண்ணே அவரு இப்ப தா ரீசன்டா இப்ப தா சிக்கன் ஷாப் ஓப்பன் பண்ண
ஓகே ஓகே அந்த மாரி நீங்களு எதாவ்து ட்ரை பண்லாம்ல எல்லா சொந்தமா ஷாப் ஓப்பன் பண்ண மாரி நீங்க எதாவ்து ஷாப் எதாவ்து சொந்தமா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா
ஏ சி ஏ சி மெக்கானிக் ட்ரை பண்ணு
ஓ போயிட்டு இருக்கீங்களா
இல்ல இ ரைப் ஓப்பன் பண்ணே
ஓகே
நாம்ப நீங்க வந்து கரெக்டா ஒரு பசன் இல் ஒரு ஒரு பைய இந்த கூட தா நம கரெக்டா செய்ய முடியு ஏனா ரெண்டு சைடு வேல வந்தா ஒரு சைடு நா போவ ஒரு சைடு அவ போவா அவுங்களுக்கு நா எ தூறுவா சம்பா சாலரி சம்பள தர அது பத்திலயாம
ம் ம் அதனால வித்ட்ரா பண்ணிட்டாங்க ம் ம் ம்
நா சரிறா எழுநூறுபா குடுக்குறே நூறு ரூபா சாப்பாடுக்கு பெட்ரோல் காசு நானே தரே வண்டியு நா தா தரே சும்மா போய் சர்வீஸ் பண்ணிடுவா எனா அதெல்லா முடியாது என்னால அது வேறயாருனாச்சு ஐநூறுவா குடுத்தாங்கன்னா போம்
ஆள் கெடைக்க மாட்டேங்கிறாங்க
து சிக்ஸ் மந்த் தா இது பண்ணே தெரியாது ஒவ்வொ வேலைக்கா வந்து வாங்கல செரிங்கல்லா வேல செய்யணும்னு சொல்லிட்டு அது அது அப்புமா அப்டியே வுட்டே சீசன் வேற முஞ்சிச்சா அந்த டைம்ல சம்மர்டைம்ல இப்ப தெர் சம்மர் டைமா ஆ சரி இப்போனாச்சு கூப்ட்டா இந்த மாரில்லா போவே வேற எதா வீடலய இருப்போ
இல்லன்னா ஒர்க் போறதில்ல
ஆமா மே க்கம் நானு எல்லா ட்ரை பண்ணிட் டேங்க அதுவு கிடைக்க மாட்டுது அது கச்சா கூட மாட்டு போலா
சேரி சேரி சேரிங்க அடிஸ்னா ஏதாது படிக்கணு மேல ஏதா படிக்கணு அப்டிங்கிற தாட்ருக்குங்களா
இது இந்த படிக்கிறது கொஞ்சோ கொரோனா பேஜ்னால கொஞ்சோ இதுபாத்தோ
பேக் கடச்சிருச்சு கொரோனாவுனால
அ மொத்த சிக்ஸ் அ சிக்ஸ் எக்ஸாம் எழுதுனோ ஆர் எக்ஸாம்க்கு ஆர்ல வந்து மூணு வந்து நா கொரோனாலே எழுதுன அதா மெயின் சப்ஜேட்டு இம்பார்டனு அந்த சப்ஜேட்டு கொரோனா சப்ஜேட்டு அதனால வந்து எல்லாமே அது பாத்திதா சொல்ற கொரோனா எழுத எழுதுறதுயா அந்த சப்ஜேட்டு மொதளா உங்க வந்து ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க இப்பல்ல அப்டி
ஆ ம் ம்
என்னாச்சு அவுங்க பண்ணா கூட நா இது பண்ணமாட்டே சொல்ட்டு அப்டியே இது பண்ணிட
சேரி சேரி சேரி சேரி உங்களுக்கு என்னது டூர்ல்லா போயிருக்கீங்களா ஆ ஏதாவது லாஸ்ட் டைம்
அஞ்சு வருஷோ இருக்கு போய்ட்டு
போய்ட்டு வந்திருக்கீங்களா
கொடைகானலு மூனாரு
ஓ கொடைக்கானலு மூணாரு போயிருக்கீங்களா ப்ரெண்டு கூடை அங்க எப்டி இருந்துச்சுங்க பிளேஸ் எல்லா எப்டிருந்துச்சு ட்ரிப் எல்லா எப்டிருந்துச்சு பிரரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துச்சுங்களா இரிட்டேடா இருந்துச்சா
ஜாலியா இருந்துச்சுங்க எல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டே ஒரு மூணு பேரு அதனா ஓ ஒரு போராதா இந்துச்சி
பிளேஸ்லா நல்லா அழகா இருந்துச்சுங்களா
அதெல்லா நல்லா இருந்துச்சி ரூம் ஃபெசிலிடியு நல்லா இருந்துச்சு நம்ம சுத்தி பாக்குறது சூப்பராந்துச்சு ஆ நா அந்த டைம்ல போம்போது குணாக்கேவ்ல்லா எதுமே இல்ல இப்ப புதுசா ஓபன் பண்ணி வச்சிருக்கா
செரி செரி செரி செரி
ஆமா மூணாரு மூணாரு போனே ஆமா அங்கேந்து மூணாரு செம்மையா ஜாலியா இருந்துச்சி அந்த மூணாரு மல ஏறு இதுக்குதா கொஞ்சோ பயமாயிந்துச்சு எப்போடா அந்த சரிஞ்சு விழு அந்த மாதிரி அப்டியே போனே
லாஸ்ட் டைம் அந்த மாரி ஆனதுனால கேரளா சைடு அந்த மாரி ஆனதுனால
ஆமா பயமா இருன்ச்சா சரி அப்பவு போனோ போனே மேல போனா சரியான மழ
ம்
அங்க போயி ஃபால்ஸ் போயி குளிச்சிட்டு அங்க டான்ஸ் பண்ணிட்டு அப்டியா இங்க சுத்திட்டே அது பா எதுமே சு சுத்த முடில ஏன்னா மழ பெஞ்சு கொஞ்சோ கரெட்டா
ம் ம் எந்த சமயத்துல போனீங்க குளிர்காலத்துல போனீங்களா இல்ல கோடை காலத்துல போனீங்களா வெயில் காலத்துல போனீங்களா ஓ நல்லா இருக்குங்க வெயில் காலந்தானங்க
ஆமா அங்க மழ பேஞ்சிச்சி கொடைக்கானல்ல அதே மழ மூணாறுலயு அது சுத்தி பாக்க போல
சேரி சேரி ஏன்னா க்ளைமட் சேஞ்ச் இல்லைங்க்ளா நல்லா இருக்கு போறதுக்கு
க்ளைமேட் நல்லா இருந்துச்சிங்களா ஆ அதா என்ன பண்ணானா திருபுவனோ பட்ஜெட் வந்து ஒ ஆ ஒரு ஆ ஒரு ஆளு எட்டாயிரூவா மூணாயிரூவா இங்க வந்து நம்ப ஹில்ஸ்லதா பாத்தோ மல உச்சில ஏனா அப்பறோ நல்லா இருக்கு க்ளைமேட் அதா பட்ஜெட் கொஞ்சோ அதிகமா ஆயிடுச்சு சொல்லிட்டு சேரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா சொல்லிட்டே நா வரம்போதுதா ஃபீல் மிஸ் பண்ணியா மிக்ஸ் மிஸ் பண்ணிட்டோ அந்த மாரிதா இருக்கு
ப்பா எவ்ளோ நாள் போனீங்க ஒன் வீக் இந்த சமயத்துல போனீங்க்ளா இல்ல ஓ டூ டேஸ் அந்த மாரி வந் மறந்தா ரொம்போ என்ன சொல்றது இன்னு கொஞ்சோ இருந்திருக்கலாமோ அப்டிங்கிற மாரி தோணு
இங்க மூணு நாள்லயே கொடைக்கானலு மூணாறு மூணு நாளு போனோ
ம் ம் ஓகே ஓகே ஒரு ஒன் வீக் பக்கோ இருந்துருந்தீங்களா கொஞ்சோ நல்லா இருந்து ருக்கு என்ன சொல்றது ஆ நல்லா எக்கியூமெண்ட்டா நல்லா ஆ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஏனா போறதுக்கு வரதுக்கே ஒரு ட்ரிப் போயிரு ஒன் டேஸ் போயிரு
அதனா ரெண்டு நாள்ல நீ கணக்கு கிளீர் பண்ணு
ஆ ரெண்டு நாள்ல கொஞ்சோ விட முடியாது நல்ல விஷ்யந் தாங்க அப்பறோ வீட்ல இருக்கவங்கல்ல ஹலோ
திருப்பு பிளான் பண்ணி வெச்சுருக்கோ போலான் சொல்ட்டு பிளான் ஆமாகா அதா இப்ப போ மாட்டது போலான்னு செரி பேமிலி கூட யாருமே போகலையே சொல்லுட்டு போலான் சொல்லுட்டு பிளான் பண்ணோ
ஓகே
சடனா ஸ்கூல் ரீ ஓபனால எல்லாமே பீஸ் கட்றதுக்கு ப்ராப்ளம் ஆயிச்சு சொல்லுட்டு அத கேன்சல் பண்ணோ செரி போலா ஜனவரி அந்த மாரி போலா கிளைமேட்லா சூப்பர் அந்த டைம்ல லீவ்வு வரு பொங்கல் அந்த டைம்ல போயில்லா
ஆ பொங்கல் லீவ் வரு
எந்த லீவு வராது இப்போ ஃபேமிலி கிற எல்லாமே டென்த்து படிக்கிறாங்க ரெண்டு பேரு அதனாலே சொல்லுட்டு ஜனவரில போலா அந்த பிளான் வெச்சுருக்கோ பாக்கலா அந்த டைம்லனா
இனி வரக்கூடிய ஜனவரில வெச்சிருக்கீங்ளா
ஆமா
ஓகே சிக்ஸ் மந்த் பக்கோ இருக்கு
போன மாசோ வீக்ஸ் போயி எத்துனு வந்த மாரி பண்ணிருக்கோ
ஓகேங் சார் உங்களுடைய கால் முடியா போது நெக்ஸ்ட் கால்ல பாக்கலாங்ளா தேங்க்யூ ரொம்ப நன்றி ஓகேங்க ஓகேங்க